ஹலோ கேக்குதா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே சிஸ்டர் என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்கே நீங்க
நானு சும்மதா இருக்கே சிஸ்டர்
மரிட் பர்சனா
என்ன சிஸ்டர்
நீங்க மரிடா அன்மேரிடா
என்னது
மரிட் ஆர் அன்மேரிடுன்னு கேக்குறே
நான் மரிட் சிஸ்டர்
ஓகே மேரிட் சிஸ்டர் ஜஸ்ட் ஒன் மந்த்
ஹோ
ம் ஒர்க் எதும் பண்றீங்களா தேங்க்யூ
இல்ல சிஸ்டர் இந்த ஒர்க் மட்டுதான் பண்ணிட்டு இருக்கே
ஓகே ஆஹ் செரி செரி இல்ல மார்னிங்கு வந்து நம்பல் நா வந்து இப்போதைக்கு எங்கேயுமே ஒர்க் போகல வீட்டுலதாதான் சரி ஓகே சும்மா இருக்ககு இத பண்ணலாமேன் தா
நானும் இது பார்ட் டைமா தா சிஸ் பண்ணிட்டு இருக்கே உம் இல்ல சிஸ் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கே உம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா எம் காம்
ஹோ ஓகே சிஸ்
உம் நீங்க நெனைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பொண்ணலா கெடையாது ஜஸ்ட் ட்வெண்டி டூ லவ் மேரேஜ் அதனால வந்து சிக்ரவன்
ஓ அப்படி லைஃப்லாம் எப்படி போது சிஸ்
சூப்பரா போகுது நம்ம நெனச்ச வாழ்க்கை கிடைக்கும்போது நல்லா தானே இருக்கும்
ஆமா அதுவும் கரெக்ட தான்
அது அம்மா அப்பா சமத்தோட கிடைக்கும் போது டபுள் சந்தோஷம் தான்
வெயிட் பண்ணி மேரேஜ் சிஸ்
வெயிட் பண்ணா ஃபோர் இயர்ஸ் லவ் பண்ணணும் அவங்களுக்கு என்னோட ஒரு வயசு தான் டிபரன்ஸ் வந்துட்டு ஒரு வயசு முத்தவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் ஆயிட்டு அதனால ஆ இவளோ சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்ச வித்தவுட் பிளானிங் யாருக்குமே இந்த பிளான்மே கிடையது அன்எக்ஸ்பெக்ட்ட
தீடிரினு முடிவு பண்ணி வீட்ல பேக் மேரேஜ் பண்ணதோ
ஆமா அதே எடையில ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு கொஞ்சம் எங்க வீட்டு்ல இருந்து பையன் வீட்டு சைடுைல கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க அப்புறம் ஏதோ ஒத்துக்கிட்டாங்க
ஓ
கண்டிப்பா ஆ வருஷத்து ஆ இதுக்காகதான் இவ்வளவு நாள் நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் கிடைக்கும்போது நல்லா இருக்கும்
ஆமா இருக்கீங்க நெக்ஸ்ட் வேலைக்கு ஜாபுக்கு போற மாரியா
பார்ட் டைம் இது பார்ட் டைம் பாத்துக்கித்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கே டியூஷன்ஸ் எடுப்பே இன்னைக்கு சார சண்டே வரல மண்டே வருவாங்க இல்ல இ நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோ மண்டேல இருந்துந்தான் பொண்ணுங்க வருவாங்க நேத்து ஒரு பொண்ணு தான் வந்தாய மண்டேல இருந்து வரதுனால அவளும் அவங்க கூட வர சொல்லிட்டோ எல்லா சிக்ஸ் டு நையன் டியூஷன் நடக்கும்
ஓ ஓகே ஆ வீட்ல பெட்ஸ் எதாவது வளக்குறீங்களா
ம் வீட்டுல பெட்ஸ் பத்தியா பேசுவாங்க பெட்ஸ் பத்தி பேசலாமா சோ எங்க வீட்டுல வந் அங்க வந்து நா கிள்ளி கிள்ளி முயல்ல அதெல்லாம் வளர்த்தோம் அப்புறம் நாய் வளர்த்தோம் எங்களுக்கும் நாய்க்கும் செட் ஆ அது ஆயிரும் சோ அதுனால இப்போ ரீசண்டா கூட ஒரு நாய் எறந்து போச்சு நான் சென்னையில ஒர்க் பண்ணேன் ஒன்னு இயர் எனக்கு அங்க வச்சுதான் எனக்கு தெரியும் சோ அதுக ப்புறத்துலருந்து நாய் வளக் இருக்க கூடிய பிளானே இல்ல என்னோட ஹஸ்பன்ட் வீட்ல அப்டியே ஆப்போசிட் இங்க வந்து உம் ரெண்டு நாய் அ ஒன்னு ப்ளாக்கி ஒன்னு டோனி சோ டோனி வந்து வெறி பிடிச்சவே ஐ மீன் யாரா தெரியாதவங்க வந்து தா அதுன வேற வேற உடாது அதுக்காக பிளாக்கி வந்து சா
உங்ககிட்ட எப் பழகிருச் ச்சோ
ஆஹ் பழகிடுச்சு நா இல்லன்னாலு முன்னாடி அவுங் லவ் பண்ண டைம்ல அவுங்ககிட்ட வீடியோ கால் பேசும்போது அது என்னோட பேஸ்ல்லா பாத்து பழகிட்டு அந்த மாதிரி அவுங்க வீட்டுல உள்ளவங்கக்கிட்ட பேசும்போது அது கொரியசா அவுங்க வீட்ல உள்ளவங்ககிட்ட இருக்கே சொல்லா அந் வயச எத்தா
ஓ எங்க வீட்லருந்து நாங்க கேட்ஸ் தா வளர்த்தோ
உம் வளக்கிறீங்களா இப்போ
பூ கேட்ஸ் தா இருக்கு
அந்த ரொம்ப முடி வச்சிருக்
ஆமா பெர்ஷியன் ஆமா அதுக்கு நேம் வந்து சும்மா நார்மலா லூலு அந்த மாரி அப்டியே வெச்சு கூப்டுவோ
ஓகே ஆஹ் செர் செர்
உம் இப்பதா ரீசண்டா குட்டி போட்டு
அந்த மாதிரி கேட்டுலா நா வந்து இங்க வீட்ல வளரத்து பாக்கல ஏரியால பட் நா வந்து ரீல்ஸ்லல்லா பாத்துருக்கே
ஓ இங்க நாங்க வந்து வீட்டுல வளப்போ
ஆஹ் எ எங்களோட ஏரியாலா வந்து எதுமே வீட்ல அந்த மாரி வளத்துனா இன்னு பாக்கல
ஓ அப்டியா சிஸ் இங்கேருந்து கே இது பெட்ஸ்ல புடிக்கது கேட்னால அது மட்டும் வளப்போ உம் வேற வந்து பேர்ட்ஸ் எதுவு வளத்தது கெடையாது இது வரைக்கு
பேர்ட்ஸ் நாவந்து கிளி வளத்தோ அதுக்கப்புறோ அவ்ளோ பேட்ச் அவன்தா இங்க என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல வந்து நாய் தா முன்னாடி நாலு ஒரு மூணு நாய் கெடந்துச்சு அதுல ஒண்ணு வந்து ஒடம்ப சரில்ல
ஆஹ்
அதனால செரி நம்ம வீட்ல வெச்சு எந்த ஒரு உயிருமே போகாண்டா அந்த மாரி ஒரு இதுல வந்து குடுத்துட்டோ எனக்கு வந்தது அடிக்கடி ஒட செல்லமாகுமது பாக்கதுக்கே கஷ்டமாருக்கு எல்லா இங்க நாங்க வந்து ஹோட்டல் வச்சிருக்கோம அப்ப எல்லாருே கடைக்கு போயிருவாங்க ஹோட்டலுக்கு நாமட்டு தா இருப்பே அவங்காலா நைட் த அப்ப அந்த நேரோ அதுக்கு எதா ஆயிடுச்சுன்ன அப்புரம் நம்ப தா நமக்கு அது ஒருமாரி இருக்கும் நம்ம மின்ன இருக்கும் போது சோ அதனால அத குடுத்து த்துலாம்னு சொல்லிட்டு
உம் இங்கயே அப்படிதா கேட்ஸ் வந்து செல டைம் வந்துஹ ஒரு மாதி இது வெளிய எல்லாம் போய்ட்டு வந்து அடிப்பட்டுட்டு அப்படியே வந்து கிடக்கும் அது பாக்குதுக்கே ஒரு மாரி இருக்கும் க்கு அது அப்படி அது க்க மருந்தெல்லாம் போட்டு எடுத்து விட்டு
நம்ம வீட்டுல வச்சு ஒரு உயிர் போகும்போது அதுல கஷ்டமால்லா இருக்கும் நம்மளுக்கு பாக்குறதுக் க்கு அதனாலதா சரி வேண்டா வீட்டுல வச்சு வளர்க்காண்டான்
நார்மலா இருந்தா சரி ஓகே எப்பம்போள இது ஏதாது உடம்பு சரியலாமா ஆயி அப்பிடே படுத்தே கிடக்கும் போது ஒரு மாரி இருக்கும்
உம் கண்டிப்பா
உம் அதனால இப்போதைக்கு கேட்ஸ் வந்து ஒரு நார்மலா தா இருக்கு அப்படி எதாதுவெயிலு வெளியே போய்டிட்டு வந்து முள்ளு கில்லு அந்த செடிக்குள்ள எல்லாம் பே அடி டுட்டு வருமா அப்புறம் வந்து மெடிக்கல்ல பேய் மருந்துவாய்ண்ட்டு வந்து போட்டொவோம்
ஒரு கேட் தா இருக்கா போ
அஹ் இல்ல இப்போ வந்து குட்டி போட்ருக்கனால மொத்தம் நாலன இருக்கு
ஓ மூணு குட்டி போட்ருக்கா
ஆமா மூணுமே கேள் தா
எவ்ளோ குட்டி போடும் மேக்ஸிமம்
மேக்ஸிமம் வந்து ஒரு உ சிக்ஸு கிட்ட
அவ்ளோ போடு ஆஹ்
இது ஒரு பெர்ஸ்னால சிக்ஸ் கிட்ட போடும் இப்போ மூணுமே கேர்ள் தா
ஆஹ் சர் சர்
அதலா இப்பதான் கொஞ்சொ வளர்ந்திருக்கு உஹ் அதனால அங்க இங்கன்னு சாடிட்டே கிடக்கும்
யாட்டையு குடுக்க மாட்டீங்க விக்க மாட்டீங்க அப்டிதானே
இல்ல யாராவது கேட்டா குடுப்போ
அந்த மாரி இல்லன்னா நீங்களா ஹன் இத மூண் நாளே வச்சு வளர்க்குறதுலா கஷ்
ஆமா அதுவும் கேள் வேரயா அது கூட கொஞ்சோ கஷ்டம் இப்ப பாய் கேட் நா பிரச்சன இல்ல கேள் கெட்னா கு இனி மறுபுடியு அது குட்டி போட்டுட்டே இருக்கு ஆமாண்ணல்ல யாராது இது ஃபேமிலிஸ்ல அப்டி ஏதாவது கேட்டா குடுத்துரு இதுக்கு முன்னாடி உள்ள கேட்ஸ் லா அப்படிதா குடுத்துருகோ
சர் சேர்
சும்மா தா குடுப்போ
ஆஹ் சரி சிஸ்டர்
ம் அங்க எப்டி டாக்ஸு குட்டி போடுமா
ஆமா சிஸ்டர்
உம்
இங்க எல்லா டாக் குட்டிகளல்லா போடு
ஓ
உம்
டாக்ஸ் வந்து என்ன ஃபுட் சாப்டு
டாக்ஸ் இங்க இல்ல நாங்க வந்து இங்க எப்டி சொல்ல கடையில இருந்தே சாப்பாடு கடையில உள்ள எலும்பு எல்லாமே நாங்க அதுக்கு தா போடுவோ
ஓஹோ அது மட்டு தா சாப்டுமோ
ஆஹ் ஆஹ் எல்லாமே சாப்டு பழகிட்ட அது வந்து வெஜ்ஜும் சாப்பிட்டு பழகிட்டு நான்வெஜ் வெஜ் சாப்டு பழகிடு அதனால ப்ராப்ளம் இல்ல ஆஹ் எது கொடுத்தாலுமே சாப் அத பத்தி நம்ம ஒய்
உம் ம் இங்கேய நாங்க அப்டியே ரைஸ்ல்லா குடுத்து பழகணுந்தா நெனக்கு அதுனாலதா சாப்புடவே மாட்டேக்கு அதனால கேட் ஃபுட் வந்து கடையில இருந்து வாங்கி குடுப்போ பெறந்து ஆமா ஆமா அத அப்டி சாப் ட்டு பழகிட்டா இல்லட்டா மீ மீனு சிக்கன் அந்த மாரி வாங்கு போது குடுப்போ
அதுக்குன் தனியாவே வாங்கி குடுப் ப்பீங்க அப்டிதான
ஆமா பின்ன ரைஸ் எல்லா வச்சு பாத்தோ சாப்டவே மாட் ட்டுக்கு அப்ரோ அது ஃபுட்டு சாப்ட்டே அது பழகிட்டனால அது அப்டி
சர் ந ம் வேற எதாது பெட்ஸ் இதுக்குமுன்ன வளத்துருக்கீங்ளா
வேற வந்து எனக்கு வந்து பேரட் வளர்க்கணுனு ஆச ஆனா வந்து பேரட் வந்து என் ஃப்ரெண்டு வீட்ல வளத்திட்டு இருந்தாங்க அது வந்து ஃபேர் சோ
ஆ ஆமா எங்க வீட்ல வச்சுருந்தது பேசு
ஆ அ சொல்லுமா அப்ப வந்து நானுங் நெனப் து வாட்டி ஃபேரட் கேட்டிருக்கே ஆனா அது புடிக்குது மரத் ல இருந்து புடிக்க கஷ்டோ
ஆமால இது வந்து எங்க வீட்டுக்கா தேடி வந்துச்சு இந்த ஃபேரட்டு நாங்க வாங்கி வளர்க்கலப் பிடிச்சும் வளக்கல்ல அதுவா வந்துச்சு வீட தேடி செரி வந்தது நம்ம ஏண்டா இது பண்ணும் சொல் ட்டு வெளியே போகு வரு ஆனா ஒரு சின்ன வீட்டுல ஒரு சண்டையில வந்து அப்ப தொறந்து விட்டுட்டாங்க சோ அது போய்
இங்க வந்து நானு ஃபேரட்டு கேரட்டு லாஸ்ட்ல அது கெடக்கவே இல்ல அனால அப்புடியே விட் விட்டாச்சு
சேரிசு
உம் வர ஃப்ரெண்டு வீட்டில் உள்ள பேரட் வந்து லைட்டா வீட்டுக்குள்ள தான் இருந்துச்சு கொஞ்சம் கூ மட்டும் தொந்தடுச்சிங்களா அட்ட சொல்லி அது வந்து வெளிய ஜன்னலோட பறந்துபேட்டு
ஆஹ் போயிட்டு நான் அப்பறம் வரது கஷ்டம்
ஆனா ரொம்ப வருஷமா விட் தூக்குள்ளதா இருந்து ஆமா அத அந்த டைம்மில் மட்டும் ஜென்ன எதோ திறந்து போட்டுருக்கு போல அது அப்படியே டக்குன்னு வெளியே பறந்துட்டு
ஓ கா சேரி சேரி
இப்போ வேற ஏதாவது வளர்க்கறதுக்கு காசு இருக்கா
இப்போ வேற எதுவும் வளர்க்க ஆசை இல்ல இப்போதைக்கு இப்ப கேட்ஸ் மட்டும் தான் வளர்த்துருக்கோம் உம் உங்க காலம் மு முடிவன தட்டுது அடுத்த கால சந்திப்போம்
ஆஹ்
ஆஹ் நன்றி ஆஹ்